ஆ
ம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கக்கா நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே
என்ன பண்ணிட் இருக்கீங்க
இப்தா பாப்பா தூங்க வச்ச
ஆ
அ தூங்கிட்டு இருக்கா அதுக்குள்ள வேலைலா பாக்குணு
ஓகே ஓகேக்கா வேல பாக்குற நேரத்துல கால் பண்ணிட்டனோ
அப்டிலா இல்ல பேசுங்க பேசுங்க
ஓகே ஓகே பசங்லா என்ன பண்றாங்க பையன் என்னா பண்றா
பைய வந்தா அவுங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கா பாப்பா இப்பதா தூங்க ஆரம்பிச்சா
ஓகே ஓகே
ஆ நீங்க என்ன பண்ணிட்டருக்கீங்க
நா சும்மாதாக்கா வீட்லதா இருக்க இன்னைக்கி லீவ்
ஓ செரி செரி
ம்
மார்னிங் என்ன சாப்பாடு
மார்னிங் வந்து இட்லி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க இங்க தோச
ம் சண்டே என்ன ஸ்பெஷல் வீட்ல
இல்ல இவுங்க அப்பா வந்தாதா எதாது வாங்கிட்டு வருவாங்க என்ன வாய்ங் ட் வராங்கன் தெரில கேட் ட்டே சொல்றே அப்டின்னாங்க இது வரைக்கு எதுவு சொல்லல அதுக்கு ஏத்த மாதிரி சமைக்கணு
ஓகே ஓகேக்கா
ஆ முன்னால ஒர்க் பண்ணப்போ அ டி டி எஸ் வந்துட்டு புடிச்சாங்க தெரியுமா
ஆமா
அதலா கிளைம் பண்ணிட்டீங்ளா நீங்க
ஆ அதலாங் கிளைம் பண்ணியாச்சுக்கா அப்பவே வையந்துட்டு
அப்டியா சேர் சேர் நாங்க இப்ப ரீசண்டா ஒர்க் பண்ணதுக்கு வந்ட்டு இப்போ ஒரு எயிட் தௌசண்ட் புடிச்சிர்க்காங்க அப்டினா அதல ஃபோர் தௌசண்ட்தா வந்துட்டு நம்ம கம்பெனில வந்து போட்டாங்க ரிமைனிங் வந்து இன்னும் போடல ஆமா
ம்
செரி அது வரு வருனு வெயிட் பண்ணிட்ருக்கோ ஒன்னு வரல்
ம் இப்ப நீங்க எகைன் வேற ரிசெண்டா ஒர்க் பண்ணீங்ளானா
ஆமா ஆமா முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ்ல இருந்தோம்ல அதுக்கடுத்தத இன்னொரு ப்ராசஸ் மூவ் ஆனோல்ல அங்
ஆமா அவ் ஓகே ஓகேக்கா
ஆ அதுலதா இன்னு ஒரு ஒன்னியர்க் குள்ளதுலப் பாதி அமௌண்ட்தா போட்ருக்காங்க அது வந்ததுனா எதா அது யூஸ் ஆகுன் பாத்தா அது இன்னு வரவே இல்ல
ஆமா எதாச்சு யூஸ் ஆகு
மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலா பேசிட்ருக்கீங்ளா காண்டாக்ட்ல இருக்கீங்ளா
ஆ அப்பப்போ மெசேஜ் பண்ணுவங்க்கா
ஆ ஆ
ம் ம்
நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப மதியோ என்ன நீங்க சமையலா அம்மாவா
அம்மாதா நா எங் க சமைப்பே வீட் ட்லந்தா ரெஸ்ட்டுதா ஃபுல் டே ஆமா ஒன் டே வாச்சு ரெஸ்ட்டு எடுப்போமே
அப்டியா சேரி சேரி ரெஸ்ட்டு எடுங்க எடுங்க சமைக்கத் தெரியுல்ல
அ சமைக்கத் தெரியுங்க்கா லைட்டா அ ம் நீங்க என்ன சாப்பாலா நல்லா செய்வீங்க
நானா ஓரளவு செய்வே சாப்புட்ற அளவுக்கு எது இப்ப ஸ்பெஷல் அப் ப்டிலா இல்ல நானு பையனுக்கு
நீங்க செஞ்சா நல்லாருக்கு அப்டின் சொல்லுவாங்கள ஒரு சிக்னேச்சர் டிஷ் எது எது
சிக்னேச்சர் டிஷ்ஷா என்னாச் சொல்றது மீன் கொழம்பு நல்லாருக்குன்தா சொல்வாங்க எம் பையனுக்கு வந்து இந்த கலவ சாதலாம் புடிக்கு ஆ வெஜிடெபிள் சாதோ அதா வெஜிடெபிள் சாதோ வுளது லெமன் ரைஸ்சு புளிசாதோ இதுலா அவுனுக்கு வந்து ஆமா ஆமா அத வெரைட் கீ ரைசதா கலவ சாதோன் தமிழ்ல சொல்றே
ஓகே ஓகே
அது அவனுக்கு ரொம்ப புடிக்கு அந்துதா ப அவன் வந்து மேக்சிமம் இந்த மாரி யா அவ்ளோதா ரொம்ப ப விரும்பி சாப்புடுவா அதுனால அவனுக்கு எது புடிக்குதோ அதுக்கு ஏத்த மாரிதா சமப்பனே இப்ப நாளைக்கி ஆ நாளைக்கி ஸ்கூஸ்லா அப்ப அவன் என்ன கேக்குறானோ அதுக்கு ஏத்த மாரிதா சமைக்கிறது ஆ இட்லி தோச செய்யும் ஆ ஸ்கூலுக்குல்லா வெரைட்டி ரைஸ் தா இட்லி தோச ரொம்ப புடிக்காது அவனுக்கு வந்து எப்டின்னா இட்லி தோசைய விட கோதுமை ஐட்டம்ஸ்ல வந்து இப்ப சப்பாத்தி பூரி இது மாரி புடிக்கு ஆனா இட்லியா சாப்டவே மாட்டா
என்ன மாதிரி போல அவ
ஆ இட்லி தோச வச்சா அதேதா அதேதா அதெல்லா வெச்சா டெய்லியு என்ன இட் லி தோசயே வக்கிறே ஒரு நாள் தா குடுத்துருப்பே மறுநாள் குடுக்கக் கூடாது குடுத்துட்டே அவ்ளோதா ஆ ஆ கொஞ்சோ டிஃப்ரெண்டா அவே எ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவா இது மாரி ஒரே மாதிரி புடிக் க்காது அவனுக்கு அவனுக்கு ஏத் ஆமா ஆமா ஆ அவனுக்கு வந்து எப் டினா கடையில நா ரொம்ப மேக்சிமம் வாங்கி குடுக்க மாட்டே கொஞ்சோ வீட்லயே தா பாத்து பாத்து செஞ்சு குடுக்குறது அங்க கடையில என்ன இருக்கோ அதே ஐட்டமா நா வீட்ல ட்ரை பண்ணி என்னோட இதுல என்னோடதுல செய்வே ஸ்டைல்ல ஆ ஓரளவு இந்த ஆமா ஆமா இப்பப்ப அவனுக்கு பீஸா புடிக்குதுன்னா போய் பீஸா கடையிலல்லா வாங்கி குடுக்க மாட்டே நம்மளே குக்கர்ல போட் ட்டு மாவ போட்டு நம்மளே செஞ்சிர்றதே ஆ அ பரோட்டா கேப்பா எப்பையாது வாங்கி குடுப்போ ஆனா வந்துட்டு அதெல்லா அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா ஹெல்த்துக்கா வ ஒத்துக்காதுல்ல கடையில வாங்குறது ஒத்துக் க்காது மைதா ஐட்டம்ஸும் ஒத்துக்காது அப்டிங்கனால அதெல்லா பெருசா வாங்கி குடுக்க மாட்டே இதெல்லா கேப்பா அவெ பிங் அது ப்ரெஞ்ச் ஃப்ரையி ப உருளக்கெழங்குள செய்வோல்ல ஆ அதெல்லா வந்து கடையில வாங்கிக் குடுக்காம நானே வீட்டுல எதாவது அதையே வந்து மாத்தி செஞ்சுர்றது
சேரி சேரி
ஆ ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்சு கொஞ்சோ ரொம்பவே புடிக்கு அவனுக்கு நா முடிஞ்ச வரைக்கு அவாய்ட் பண்ணி வுட்டுட்டு முடியாத பட்சத்துக்கு த்து வீட்டுல தா செஞ்சு குடுப்பே கடையில வாங்குறது அதுக்கு நம்ம வீட்ல செய்யறது பரவால்லல்ல அப்டின் ட்டு வீட்லயே செஞ்சு குடுத்துருவே
ம் ஆமா ஆமா ஆ ஆமாக்கா நானு சின்ன புள்ள மாதிரியே ஆயிட் ட்டே ஜங்க் ஃபுட்தா புடிக்குது என்ன பண்றது ம்
எங்க அன்னைக்கு போறப்போ எடையில ஒரு டூ டேஸ்க்கு முன்னால கோவிலுக்குப் போனோ வர வழியில சாண்விச் வித்துட்டு இருந்ததுன்னு கேட்டா ஒரு சாண்விச் எயிட்டி ருபீஸ் போலருக்கு ஆனா டேஸ்ட்டு எனக்கு புடிக்கவே இல்ல அதுக்கு நா செய்யிறதே நல்லா இருக்குன்டா ஏன்டா இதப் போய் வாங்க சொன்ன அப்டின்ட்டு திட்னே சேரி செஞ்சு குடு அப்டின்னா இவுங்க அப்பா கிட்ட ப்ரட்டு வாங்கிட் வர சொன்னா அவுங்க மறந்துட்டு வந்துட்டாங்க அத அவ அவனுக் இந்த மாரி எல்லாமே புடிக்கு ஆனா பாக் பா அப்டி கெடையாது பாப்பா கொஞ்சோ ஹெல்தியா தா சாப்டுவா அவன மாதிரி கடையாது ஆனா இப்ப வரைக்கு அவ கொஞ்சோ நார்மலா
ஸ்கூல் போறாலாக்கா
இல்ல இல்ல இப்பதா ரெண்ர வயசாகுது அடுத்
ஓ ஓகே ஓகே
ஆ ரெண்டுத்தியு வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷியோல்ல ஸ்கூல் பேய்ட்டா கொஞ்சோ தெரியாது அதுதா ம்
சீ பாத்துட்டே ஆ ஒர்க்கும்பாக்குறது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஆ ஆமா ஏதோ ஓரளவு சைட் பை சைடு அப்டியே பாத்துக்கிட்டு இதையு அதையு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இர்க்க
சேர் சேரி
ஒங்க வீட்ல எத்தன பேரு
எங்க வீட்ல வந்து அம்மா அப்பா தம்பி நானு
அப்டியா சேரி சேரி நம்ம கூட முன்னாடி ஒர்க் பண்ண எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு
ஆமா எல்லாருக்குமே ஆயிருச்சு மோஸ்ட்லி
ஆமா ஆமா நானே இப்பதா கேள்விப்பட்ட திடீர் திடீனு கேக்குற த்துஅதுக்கப்றோ சொல்றாங்க ஆயிடுச்சு பேபி இருக்கு அப்டி சொல்லிட்டு ஐயயோ மேரேஜே ஆயிடு ச்சா ஏனா ரொம்ப நாள் பேசவே இல்லையா டச் இல்லாதனால தெரியல திடீர்னு கேட்டோன்ன பேபியே பொறந்துட்டா அப்டின் சொல்லிட்டு
ஆமா ஆமா எனக்கு மேரேஜ் ஆனதுதா தெரியு ஆனா கல்யாணவுக்குல்லா பேபி
ஆமா ஆமா
ம்
இனி உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன
என்ன என்னக்கா ஒண்ணு இல்ல அப்டியே போது ஆ ஒர்க் போய்ட்டு இருக்கு போற ஈவினிங் வருவ தூங்குறது அவ்ளோதா அப்டே ரொட்டினா போயிட்டு இருக்கு
ட்டு வந்துட்டுதா இருக்கீங்களா டெய்லி
ஆ ஆமாங்க்கா
அப்டியா ஓ சேர் சேரி
கால்ல எயிடே ஓ கிளாக் கெலம்புனா ஈவி்னிங் செவன் ஓ கிளாக் அங்க விடுவாங்க வீட்டுக்கு வர திருப்பி எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஆயிடு
பஸ்ஸா
ஆ ஆமாக்கா பஸ்தா
ஓ கஷ்டோந்தா டெய்லி போயிட்டு வர்றது
ஆமா அது வேற ரொம்ப கொஞ்சோ லாங்கா இருக்கா போயிட்டு வர்றது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஆமா ஆமா
ஓகே ஓகே வேற என்ன சொல்லுங்க
வேற என்னக்கா
ஆ இவ எழுந்தருச்சோன்னா இவல குளிப்பாட்டி விடணு தல குளிப்பாட்டி விட்டுட்டு கொஞ்சோ இப்ப கிளைமேட் வேற ரொம்ப சம்மரு வந்து அதிகமா இருக்கிற மாரி இருக்கு மழ வர மாரியு இருக்கு வெயிலு அதிகமா அடிக்கிது அதனாலயே என்னன்ன கிளைமேட் இந்த மாரி சேஞ்ச் ஆறதுலயே வந்து இந்த ஆ வேக்குறுலா அதிகமா வேற வருதுபா
ஆமா ஆமாக்கா
அதா அடிக்கடி தலக்குழு பாட்டி வுட்டுட் இருந்தாதா கொஞ்சோ அதெல்லா வராம இருக்குன்ட்டு நா ஒரு டூ டேஸ்கு முன்னால தா செஞ்ச இருநாளு திருப்பி இன்னிக்கு செய்யணு அப்பதா கொஞ்ச நல்லா இருக்கு ஆ
கன்னா இருக்குல த வா
ஆமா நீங்களு நல்லா இது நெறைய தன்ணி குடிங்க ஏனா அதுதா அப்போதைக்கு மெயினே
ஆ ஆமாக்கா இந்த வெயில்ல போயிட்டு அதா அந்த சிஸ்டம் ஹீட்டு எல்லாமே எனக்கு ஒத்துக்கலக்கா
ஆமா ஆமா
ம் பேஸ்லா ஒரு மாதிரியா வருது வெயில்ல வரு இல்லையா அந்த கொப்பளம் மாதிரி அதெல்லா வருது
அதா அந்த நொங்கு இனி மாரி கெடைக்கறது கெடச்சதுனா சாப்டுங்க வெள்ளரிக்கா நொங்கு இது மாரில்லா சாப்ட்டீங்னா கொஞ்சோ உங்களுக்கு அந்த சம்மருக்கு கொஞ்ச தேவலா மழ தூருதா ஒ ஆ சொல்லுங்க
அதா அதாங் கா எல்லாருமே சொல்றாங்க
ஆ மழ வருதா
மழ வந்து நேத்தி பேஞ்சிச்சுக்கா இன்னிக்கு பெய்ல
ஆ ஓவ்ராளே நம்ம இந்த சைடு வந்துட்டு நெறைய மழ தூரிகிட் தா இருக்கு அங்கங்க அப்பப்ப
ஆ ஆ ஆ
ஆ இங்க நேத்து லைட்டா தூர்னிச்சி ம்
உங்க பக்கோ அதிகமா மழ இருக்கு போல இங்க அவ்ளவா தூரவே இல்லக்கா எப்பயாச்சு பொய் பெய்து
ம் ம் பவரு வேற அடிக்கடி போயிடுது டக்கு டக்குன்னு போய்டுது
டவர்லா சுத்தமா இருக்கவே மாட்டதுக்கா மழ பேஞ்சிச்சி அப்டினா
அப்டியா இங்க வந்து எப்டினா நிறுத்தி நிறுத்தி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷோ கேப்பு கேப்புக்கு நிறுத்தி போட்றாங்க திரும்பி ஆனா வந்துருது லாங்கால்லா இல்ல ஆ ம் ஓரளவு வந்துடுது ஆனா அடிக்கடி போகுது உங்கக்கு ஒரு ஒரு மண் நேரத்துக்கு ஒரு ஒரு தடவ ஒன்றர மண் நேரத்துக்கு ஒரு தரவ நிப்பாட்டிற்றாங்க
அடிக்கடி தா போகுது இங்க வருது ஒரு மண் நேரோ இருக்குத் து ரெண்டு மண் நேரோ இருக்க மாட்டுது அப்டிதா இருக்
ஆ ஆமாமா சேரி வேற ஒன்னு இல்லல்ல
அ சரிக்கா வேற ஒன்னு இல்ல நீங்க பசங்கள பாருங்க அ து அ பாய்க்கா